ஆ என்ன பண்றீங்க
ஆ சும்மாத சகோதரி இருக்கே தம்பி அழுதானா இந்த அம்மா அப்பாதா ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க எ பையன் படுத்தெ அர ம நேரம்தா ஆகுது சகோதிரி அதுக்குள்ள இத்தன தடவ அழுவ ஆரம்பிச்சிட்டா
ஆமா செல குழந்தைகள் வந்து தூங்கவே செய்யாதுங்க
ஆமா அவனுக்கு இன்னு சாகோதரி தூக்குமே சரியா தெளியல சாகோதரி அதனால நய நயன் அழுதுகட்டு படுத்தே இருக்கா சகோதரி
சில குழந்தைங்க அப்படி தா பகல்ல தூங்கவே செய்யாது
ஆமா என் பையன் ரொம்ப வாலு சகோதரி அவ வந்துட்டு பிறந்ததுல இருந்தே அவ பிறந்து பாத்தீங்கனா சகோதரி பக ஏன்னா வந்து பகல்ல பிறந்த கொழந்தைங்க நைட்டு தான் அழுகுங்களாமா அப்ப வந்து பிறந்ததுல இருந்தே சகோதரி நைட்டு ஃபுல்லா அழகாச எனக்கு வேற ப்ரிஷங்களா சகோதரி எனக்கு ரொம்ப வந்து முடிலிங்களா அப்படிங்க ஒரு அம்மாதா சகோதரி கண்முழிச்சி பாத்துக்கிட்டாங்களா
ஆமா நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலே நம்ம எந்திரிக்கவே முடியாது
ஆமா சார் நைட்டு ஃபுல்லா வந்து தூக்குற பகல்ல தூங்கலன்னு பாத்தங்கன்ன பகல் நமக்கு வேற ஆப்ரேஷன் பண்ணத கது அம்மா தான் ஒரு மாசம் எல்லாமே ரெஷ்ட்ரூம் போறது குளிக்க வைக்கிறது எல்லாமே அவுங்க தான் பண்ணாங்களா அப்புறம் மூணு மாசம் கழிச்சி பாத்திங்கன்னா சரியாபோயிரு குழந்த நல்லா இருக்கும் பார்த்த எ பைய ஏழு மாசம் வரைக்குமே அப்படிதா இருந்தா
சில குழந்தைகள் அப்படிதான்
ஆமா சகோ ஒரு இடையில ஒரு ரெண்டு மாசம் ஏழு மாசத்துக்கு அப்புறம் சகோதரி நைட்டு கொஞ்ச நல்லா தூங்க ஆரம்பிச்சி இப் இப்ப ஒரு ரெண்டு மாசம் ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் திருப்பி பழைய மாதிரி நைட் அப்பப்ப அழுகறது சினுங்கிறது அப்படின்னுருந்தா இப்ப பாத்திங்கன்னா இப்ப நா வந்து ஒரு வயசு முடிஞ்து என்னோட பிறந்த நாள் முடிஞ்சுது தான் ஊருக்கு போனேனா சகோதரி அங்க போய் பாத்தோம்னா பகல்ல வந்து தூங்குனா நம்ம வெ பகல்ல தூங்கும்போது நம்ம தூங்கிக்கலான்னு அங்க போனா நம்ம அங்க வேல செய்யவே நமக்கு நேரம் சரியா இருக்கு சகோதரி
கண்டிப்பா
நாங்க வந்து தனியா இருக்கோமா சகோதரி மாமியார் வந்து பக்கத்துல தா இருக்காங்க ஒரு நடந்து போற தொலைவில தா சகோதரி இருக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குட வாகப் டிஸ்டன்ஸ் தா என்னதா இருந்தாலும் நம்மதான சகோதரி நம்ம சமைக்கணும் வந்துட்டு அவுங்க நம்ப கேள்வி கேக்க முடியாது இப்ப அம்மா வீடா இருந்தா ஜாலியா படுத்திருக்கலாம் இப்ப பாருங்க ஜாலியா நா இருக்கேன் நம்ம வேலைய பாக்கலாம் இப்ப அங்கங்கும் போது நா சமைச்சு வச்சுட்டு என்னோட வேலையு முடிச்சுட்டு இவனுக்கு நா வயித்துக்கு குடுத்துட்டு தா அதுக்கு கு அப்புறோ ஏதா இருந்தாலு நா பண்ண முடியு நா ரெஸ்ட் எடுக்குறதா இருந்தா கூட அப்டிதா எடுக்க முடியு ஆமா சாமி இதே நா அவங்கள வந்து வாங்கன் கூப்ட்டு இருந்தாலுமே வந்துட்டு அவுங்களுக்கு வந்து சமைக்கிற வேல இருக்கு அங்க ம அங்க வந்து மாமனார் இருக்காரு சகோதரி மச்சான்டார் இருக்காங்க மச்சான்டாருக் இன்னு கல்யாணோ ஆகல சகோதரி நாங்க வ நா வந்து கல்யாணம் பண்ணது ரெண்டாவது பையன வந்துட்டு அப்பிடிங்கும் போது அவங்களுக் சமைக்கணும்பாங்க நா வேல இருக் இருக்கும்பாங்க வேலையு முடிச்சுட்டு வரேன் சொல்லுவாங்க ஆத்தரோ அவசரனா மட்டும் தா டக் டக்குனு சொன்னதுமே வருவாங்க சில சமயோ அவங்க வேலயெல்லா முடிச்சு வச்சுட்டு தா வருவாங்களா அப்டிங்கும் போது நமக்கு கொஞ்சோ சிரமமாதா சகோதரி இருக்கு
ஆமா கண்டிப்பா
கண் ஆமா சகோதரி
அது இல்லாம அவங்க நம் கரெக்டா சாப்பாட்டுல கை வெக்கம்போது தா அவங்க
ஆமா சகோதரி இப்ப வந்து கணவர் வந்து பண்ணுவாரு சகோதரி இருந்தாலுமே வந்துட்டு அவரு சில சமய வேலைக்கி போயிட்டு அவருக்கு ஞாயிற்றுக்கெழம ஒரு நாள் தா லீவுங்களா சகோதரி ஆனால வந்துட்டு அவர்னாலையு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாரு நா வந்து வேல பாக்கும் போது தம்பிய வந்து பாத்துப்பாரு அவுரு முக்காவாசி அவரு அவன அமைதியா விளயாடுமோதே அவன மேலயும் ஒரு கண்ணு வச்சிட்டு அப்டே மத்த வேலையு பாக் இருக்க வேண்டிதா அப்புறோ என்ன சகோதிரி பண்றது நம்ப செஞ்சிதா ஆகணு ஆ நா வந்து இப்ப அம்மா வீடு வந்து சகோதிரி இப்ப நா இருக்கற வீட்டுக்கும் அம்மா இருக்கற வீட்டுக்கும் ஆறு மண் நேரம் தொலைவு சகோதிரி நேத்து நா பதனோர் பத் பத்து மணிக்கி பஸ் ஏறுன சகோதிரி வீட்டுக்கு வந்து சேரதுக்கு ஆறு மணி ஆச்சி எடைல பஸ்ஸு மாத்தி ஏறத நம்ம ரெஸ்ட் ரூம் போறது கா ஹோட்டல்ல சாப்புட்றது அப்டி இப்டின்னு ஒரு மணி நேரோ மைனஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட ஆறு மணி நேரோ ட்ராவல் சகோதரி நமக்கு ஒன்னுமே முடிய மாட்டேங்கிது ஆறு மணி நேரோ சகோதரி தூரோ எனக்கு
சேரி தா
ஒரு நாள் ஃபுல்லா ட்ராவல்லே போயிரு சகோதிரி
ஆமா
இய்ய என்ன சகோதரி பண்றது அதனாலதா செரி இப்ப நா வந்து ரெண்டு மாச ஆச்சுங்ளா அப்பாவுக்கு வேற ஒடம்பு செரி இல்லீங்ளா அதா செரி அவரையு பாத்துட்டு போலா இவுங்களு வந்து இவ்ளோ தொலைவுங்கறனால சகோதரி ட்ரெயினு இருக்கு சகோதரி ட்ரெயின் வந்ததுல இவுங்க வந்து ட்ரெயின்ல தா சகோதரி வருவாங்க பஸ் வந்து மாறி வருது அவுங்களுக்கு ஒத்து வராதுங்களாமா
ஆ ஆ செரி
ஆனால செரின்ட்டு செரி ஆ அப்பாவுக்கு வேற உடம்பு முடியல சகோதரி அம்மாவால எங்கையு வர முடியாதுங்ளா அதனால அப் அப்பா கூட இருக்கனால செரி நம்போ ஒரு எட்டு பாத்துட்டு போலாம் பேரனையு பாக்கணுன்னு சொன்னாங்களா சேரி வந்து பேரனையு காமிச்சிட்டு போலாண்ட்டு சகோதரி வந்திருக்கே
சேரி சேரி நீ இன்னைக்கி நைட்டு சாயங்காலோ கெளம்பிருவீங்ளா
இல்ல சகோதரி கணவர் விட்டுட்டு போயிட்டாரு ஒடனே போக முடியாதுல சகோதரி நா ஒரு வார இருந்துட்டு அடுத் அடுத்த வாரோந்தா சகோதரி அவர் வந்து கூட்டிட்டு போவாரு ஒரு பத்து நாள் இங்கதா சகோதரி இருப்பே நானு
சேர் சேர் சேரி
அப்டிங்கபோது அம்மா இங்க இருக்கும் போது சகோதரி ஏதாது ஒன்னு ரெண்டு வேலை மட்டும் பண்ணா போது இப்ப தம்பிய வந்து சாப்பாடு ஒரு சில சமயம் அவுங்க அவுங்களே ஊட்டி விட்டுருவாங்க சகோதரி அவுங்களுக்கு ஏதாது வீடு கூட்டுறது பாத் த்தரம் வெளக்குறது சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பண்ணா போது மீதி வந்து துணியெல்லா வாஷிங்மிஷின்லே போட்டுருவோ சகோதரி மத்தப்படி சின் சிம்பிளான வேலைகள் மட்டும் நா பண்ணா போது அம்மா எனக்கு அதிகம் கூடுக்க மாட்டாங்க சகோதரி ஏனா வந்துட்டு பெத்து போ பொண்ணுங்க இதுநாளா அவுங்களுக்கு கொஞ்சோ செல்லங்ளா அப்புடிங்போது புள்ள ரெஸ்ட் எடுக்கட்டு அங்க அவதானே செய்றான்டு விட்டுருவாங்க இல்ல
ஆமா ஆமா செலவங்க அப்டிதா
ஆமா சகோதரி நம்மள வந்து நம்ம ரொம்ப நானே வந்து ஐயோ அம்மா பாவுமே டயர்டா இருப்பாங்களேனானு செல்லி நானே வந்து மனசு எறங்கி செஞ்ச தா சகோதரி
ம்
சமையல் முடிஞ்சி
அப்ப என்ன தோழி மதியானோ என்ன சாப்பாடு
மதியத்துக்கு இன்னு முடிவு பண்ணல சகோத என்ன பண்றாங்கன்னே இன்ன வெஜிடபிள் இங்க வந்து கொல சாம்பார் தா வைக்கணும்னு சொல்லி ட்டுருந்தாங்கம்மா எனக்கு தெரிஞ்சு சாம்பார் ரசொ வச்சி எதோ பொரியல் எது பன்னுவாங்கன்னு நெனைக்கிற சகோதரி இங்கதா நான்வெஜ் எடுக்குற இல்லாட்டி முட்ட முட் ஆமா சகோ
ஓ செரிங்க செரிங்க
இல்ல உங்களுக்கு ஒரு வாரோ வெஜிடேரியன்
அப்படில்ல சகோதரி நா நாங்க வந்து அம்மா வீட்ல செய்ய மாட்டங்க ஆனா கடைல வாங்கி நாங்க சாப்படலா சகோதரி நேத்து நா வரும்போது சிக்கன் பிரியாணி சாப்ட்டு வந்தே சகோதரி நானு அப்பறோ போன வாரோ போன வார நாயித்துக்கெழம பாத்தீங்கன்னா வீட்ல சிக்கன் மாமியார் வீட்ல சிக்கன் பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி வச்சிருந்தாங்க சகோதரி நமக்கு சகோதரி வார வாரமா நமக்கு சிக்கன் சாப்ட்டம்னா மூஞ்சில அடிச்ச மார்ருக்கு சிக்கி சிக் சிக்கனோட டேஸ்ட் நமக்கு தெரியு இப்ப அடிக்கடி சாப்ட்டோம்ன அதுக்காக இப்ப நம்ம சிக்கனுக்கு
இதாக்கனு
ஆமா ச இல்ல சகோதரி நா வந்துட்டு புதுசுங்கறனால சிக்கன தவிர வேற எதுவுமே நா சாப்ட்டதில்ல மட்டன் சாப்ட்டா எனக்கு பிடிக்கவே மாட்டேக்து அது நா ட்டு கோழியே எனக் பிடிக்க மாட்டேக்கு ரொம்ப ஹாடா இருக்கு
நாட்டுக்கோழி அப்டிதா இருக்கு ஆனா ரொம்ப ஹாடாதா இருக்கு
ஆ இந்த டேஸ்ட் நமக் இந்த டேஸ்ட் நமக்கு பழகிடுச்சி சகோரி அதனால
அ ஆ ஆனா மட்டன்லா இப்ப வாங்கி சாப்டவே முடியாது மட்டன்லா ரேட்டு் கூடுதலா இருக்
கொழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மட் மட்டன் குடுக்குறதா ரொம்ப நல்லது அப்டிங்றாங்க சிக்கன விட ம்
ஏயு சத் அதெல்லா இருக்கா
ஆமா ச நீங்க உங்க கொழந்தைக்கு வந்து நீங்க உங்க கொழ கொழந்தைக்கு உணவெல்லா குடுக்க ஆரம்ச்சுட்டீங்ளா
எதுக்கோ மட்டனா
இல்ல சகோதரி பொதுவாவே உணவல்லா குடுக்க ஆரம்பிச்சுட்டிக்கீங்களா
இல்ல சிக்கன் இதுவரையு குடுக்க குடுக்க ஆரம்பிக்கல ஆனா எல்லா உணவு குடுத்தாச்சு சிக்கன் அந்த மாரியெல்லா குடுக்க ஆரம்பிக்கலா ம் ஏன்னா அது சீக்கிர வந்து சீரன ஆகாதுல்ல
ஆ இல்ல சகோதரி ஓரளவுக்கு எல்லா உணவுமே வந்து பழக்கப்படுத்திணு இப்ப இல்லாட்ன்னா பெருச
இல்ல இல்ல இப்ப எல்லாமே சாப்ட்ருவா நம்ம நம்ம என்ன சாப்புடமோ அதெல்லா வாங்கி சாப்ட்ரு ஆனா வந்து கொஞ்சொ சிக் க்கன் அந்த மாரிலா கொஞ்சொ குடுக்குறளவு தவிர்த்து வச்சுருக
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஆமா சகோதரி கொஞ்சொ வெயில் காலங்கள வெயில் காலத்துல சிக்கன் சாப்டா நமக்கே ஒத்துழைக்காது ஒடம்பு அப்போ கொழந்தைங்களுக்குலா என்ன பண்ணுங்க அவங்களுக்கு வயி வல் எல்லாமே இருக்குல்ல
ஆமா ஆமா
நம்ம வந்து வாயிறக்கி இப்டி ஒடம்பு முடியல அப்டின்னு நம்ம சொல்றோ சகோதரி பட் அவங்களால வந்து சொல்ல முடியல அதா தா முடியு அந்த எடத்துல
ம்
எப்டி சகோதரி மேனேஜ் பண்றீங்க கொழந்தையு பாத்துக்கிட்டு கன்சீவா இருக்கும்போது அ இருதாலு சகோதரி நம்ம கொழந்தை வந்து நம்ம நம்ம மேல ஏறுவா புடிப்பா இப்ப வைத்து மேல இருக்கு அப்ப நம்ம கஷ்டமா தான சகோதரி இருக்கு
திட்ட உட்டுறது இல்ல அவன வாட்டு
அதா அதா சார் சேரிங்க உங்க குழந்தைக்கு இன்னு நீங்க தாய் பல் குடுத்துட்ருக்கீங்ளா சகோதரி நிறுத்திட்டீங்ளா
ஆறு மாசத்துலயே அ நிருத்திட்டா அதாவது ப பாலே இல்ல
டூஸ் ஆமா சுபி ஒடனே கன்சீவா இருக்கனால கூட மேபி அப்டி இருக்கலான்னு சொல்லுவாங்க ஆனா வந்து தாய்
பக்கத்துல தா கன்சிவ் ஆன அவுளுக்கு ஒன்பதா மாச ஆக முது ஆனா தாய்பாலு இல்ல அவ்ளவா எவ்ளோ சாப்ட்டாலுமே இல்ல ஒடம்புல எ ஒட்ம்பு ஆமா பவுட்ரு பால் தா குடுத்துருந்த லேக்டோஜன் அந்த மாரி
ஆ ஆமா சகோதரி நானுமே அதா குடுத்த எனக்குமே வந்து அந்த அளவுக்கு பால் இல்ல சகோதரி அத குடிச்சோன பத் பத்த மாட்டிங்குதா உனக்கு ஆனா லாக்டோஜன் நான் ப்ரோ ஒன் ப்ரோ டூ
தரதா செய்யறாங்க என்
ஆ கண்டிப்பா சாகோதிரி ஆமா சகோதரி நா ஒரு வய்சு வரக்குமே நா ஒரு வய்சு இந்து வரைக்குமே தம்பிக்கு பவுடர் பால் தா வெளிய போனாலே சகோதரி மோஸ்ட்லி எங்கிட்ட நா குடுக்க மாட்ட ஏனா அது வந்து பொது எடத்துக்கு போறோட்டு புடிக்கல எனக்கு வந்து குடு குற்துக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்குங்ளா அதனாலயே வந்துட்டு முக்காவாசி பவுட்ரு பல்ஸு வீட்ல இருக்கும்போது குடுப்ப சகோதிரி நானு இப்ப ஒரு வய்சுக்கு அப்ற வந்து பசும்பாலயு நா குடுத்துக்கற சகோதரி நா அவனுக்
இப்ப நாங்ளு பசு பால் குடுக்க ஆரம்மிச்ட்டோ
ஆ ஒரு வய்சுக்குப்புற தாராளமா குடுக்குலான் சொல்றாங்க சோ என்ன கொஞ்ச லைட்
பலனு பவுட்ரு பால்தா நெரச்சிட்டு இப்ப பசும் பாலு அந்த மாரி
அ ஆமா இப்ப லே டூஜன் நீங்க சொல்றது சகோதரி இல்ல ஒன்ற வய்சு வரக்கிமே குடிக்கற்து இருக்கு இருந்தாலுமே அது வேண்டாது பவுட்ருங்றனால வேண்டா நம்ப் பசும் பாலே வந்துட்டு நல்லா பு புதுப்பாலே வந்து இப்ப ஒரு சில பால்கார் கிட்ட வந்து இப்டி எனக் கை கொழந்த இருக்குன் சொன்னீங்ன அவங்க வந்து ஒரு மாட்டுப் பல்லிக் ஒரே மாட்ல வந்து கரந்து கொண்டு வந்து குடுப்பாங்ளாமா இப்டி வந்து ரெண்டு மூணு மாடு வந்து கலந்து கலந்து குடுத் சொல்வாங்க ஒரு சில கொழந்தைக் வந்து சேராதா வைத்தால போகுங்லா அந்த மாரி போகுங்லா சகோதரி இப்ப வந்து இப்ப ஒரே மாட்டு பால்ன் குடுத் கு வந்து ஓரளவுக்கு கொழந்த நல்லா ஹெல்தியா இருக்குன் சொல்றாங்க
ஆமா கண்டிப்பா
ஆம சகோதிரி
இங்க பக்கத்துல ஒரு கட உண்டு நாங்க வந்து கடையிலியே வாங்கிருவோ இங்க வந்து வ அங்க வந்து வந்துக்கா இல்ல இல்ல கட தா இங்க வந்து இந்த இது கொண்டு வர மாட்டாங்க இந்த சைக்கிள்ல எல்லா கொண்டு வருவாங்கல்ல அந்த மாரி கொண்டு வர மாட்டாங்க
ஓ சேரிங் சேரிங்க சகோதிரி
அதுனால எல்லா இப்ப எல்லாமே குடுத்து பழகுறதா
ஆம சகோதரி முடிஞ்ச அளவுக்கு ஆ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லத்தையுமே வந்து கொழந்தைங்களுக்கு குடுத்து பழக்குறது தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்
ஆமா ஆமா ஆனா நா என்ன பாத்தீங்கனா நான்லா வந்து காய்கறியே சாப்பட மாட்ட ஆனா அவ காய்கறி சாப்ட
நானுமே சகோதிரி காய்கறி கீரை எனக்கு எதுவுமே புடிக்காது சகோதிரி எந்த காய் அம்மா பொரியல் பண்ணி அம்மா வந்து டெய்லியுமே ஒவ்வொருக்காய் பொரியல் பண்ணுவாங்க சகோதிரி பொறியல் பண்ணாலுமே எனக்கு சாப்படவே புடிக்காது ஆனா இங்க அம்மா வீட்ல வந்து எந் இந்தந்த உணவு நா வேணானு ஒதுக்கி வச்சணோ அங்க போயி ஏ பையனுக்கு செஞ்சி குடுக்கு போது நா சாப்பறதா இருக்கு அந்த எடத்துல
ஆமா
ஏ சகோதரி கணவர் வந்து வேலிக்கு போய்ட்னா அவரு வந்து கம்பெனிலே சாப்ட்டுப்பாங்ளா நானு தம்பி மட்டு தா இருப் பமா சகோதரி அவனுக்கு கண்டிப்பா நா வந்து காய் சாப்பல இது வரிக்கு எனக் புடிக்கா ஒதுக்கி வச்சிட்டே கொழந்தைக்கு வந்து நா இப்பிலந்து எல்லா குடுக்கற அவனுக்கு ஏதாவது ஒரு பொரியலோ பெரட்டன மாரி வச்சி குடுத்தவுனோ
ஆமா ஆமா அது இல்லாம ஆறு மாஸ் ம் ஆன ஒனே அந்த கேரட்டு அந்த மாரி ஆப்
ஆ எல்லாமே வந்து மிக்சியில வந்து அரச்சி ஒரு லிக்வீடு மாரி குடு அதுமே சகோதரி கொழந்தைங்களுக்கு பாத்தியனா மிக்சியில அரச்சி குடுக்குறதையு ஒடம்புக்கு கெடுதலு நம் முடிஞ்ச அளவுக்கு கையிலயே மசிச்சி வுட்டுதா குடுக்கனுன் சொல்றாங்க நா வந்து
ஆ தோழி நா இது அழைப்பு நேரம் முடிந்து விட்டது அடுத்த கா கால்ல பேசலாமா
ஆ பேஸ்லாம் சகோதரி நன்றிங் சகோதரி ஆ
செட் ஆய்ருமோ